ப
ஹோய் இப்பதா சும்மாதா சமையல்லா முட்ச்சிட்டு கிச்சன்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்குறே
ஓ ரொம்ப வேல பாத்த போல இருக்கு இன்னைக்கு என்ன சமைச்ச
இன்னைக் கொஞ்சோ சாம்பாரு செஞ்சே அப்றோ வந்து உருளகெழங்கு தொக்கு பண்ணே அப்றோ ரசோ தயிரு எல்லா பண்ணே
வாவ் ஃபுல் ஃபீஸ்ட்டு தா போல இருக்கு இன்னைக்கு
அப்படிலா ஒன்னு இல்ல வீடல எல்லாருக்கு பிடிக்குல்ல அதா பண்ணே நீ என்ன சாப்ட்டே
நா இன்னைக்கு சிம்பிள் தா டொமேட்டோ ரைஸு ஆம்லேட் அவ்ளோ தா
தக்காளி சாதமா நல்லா வந்து‌தா
ஆ வரு வரு இந்த தடவ நல்லா வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி தண்ணி நெறயா வச்சுட்டன்னோ என்ன தெரில ரொம்ப குழஞ்சிடுச்சு அப்டியா இருக்குமோ
அது கொஞ்சோ தண்ணி அதிகமாயிருக்கு அதனால அப்டி கொழஞ்சிருக்லா போல
ஆமாமா குக்கிங்ல மெஷர்மெண்ட்ஸ்லா ரொம்ப முக்கியோ அப்பதா கரெக்டா வரு
உண்மதா உண்மதா இந்த எக்ஸ்பெஷலி இந்த தவ்றா டோட்டலா வேஸ்ட் ஆயிடுல மெஷர்மென்ட் இல்லனா
ஆமாமா ஆமா உனக்கு பேக்கிங் தெரியு
எனக்கா கொஞ்சோ தெரியு யூடியூப் பாத்தா கேக்கு ப்ரௌனிஸ் குக்கீஸ் எல்லா ட்ரை பண்ணுவே
ஏ வ அவன் வச்ருக்கியோ வீட்ல
இல்ல இல்ல குக்கர்ல தா கேக் பண்ணுவே
ஓ குக்குர்ல நல்லா வருமா உண்மியாலே
நல்லா வரு டைமிங் சரியா இருந்தா போது அவ்ளோதா
ஓகே ஓகே நா கூட ஒரே ட்ரை பண்ணிருக்கே ஆனா சரியா வர்ல
பைப்டாத ஃபர்ஸ்ட் டைம்ல சிம்பிளா சாக்லேட் கேக்லந்து ட்ரை பண்ணு கரெக்டா வரு
ஓகேக்கோ ஒர் நாள் ட்ரை பண்றே
உனுக் குக்கிங்ல பிடிக்க ஆரம்பிச்சுதுலா எப்போ எப்ப நீ செய்ய ஆரம்பிச்சுதுலா
நானா ஹாஸ்டல் போனே அப்பதா அப்பலந்து டீ கூட போட்வே தெரியாது ஃபர்ஸ்ட்டுல்லா பாத்தினா ஸ்டாடிங்ல டீ கூட ஒழுங்காவே போட வராது எனக்கு
அதேதா எனக்கு நா மொத தடவ ரைஸ் பண்ணும்போது கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு
ஆ எனக்கு ஒரு வாட்டி சாம்பார்ல வந்து சால்ட் போடவே மறந்துட்டெனா பாத்துக்கயே
ஓ அப்புறோ
அப்றோ என்ன ஆச்சு எல்லாரு டேஸ் பண்ணிட்டு அவங்க சொன்ன பரு தா எனக்கே தெரிது எதோ ஒன் மிஸ்ஸாய் இருக்கேன் பாத்தா உப்பு இல்ல
ஆ குக்கிங்ல எப்பமே நம்ப தப்பு பண்ணோனா அது காமன் தா அதெனா பண்ண முடியு செரி பண்ணவா முடியு
ஆமாமா ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ல இருந்து தா நம்ம வந்து எல்லாத்தயு கத்துக் முடியு அப்ற அப்றந்தா எல்லாமே கரெக்டா வரு
ஆமா உனக் என்ன டிஷ் ரொம்ப புடிக்கு
எனக்கு தோச சிக்கன் கறி பிரியாணி தா புடிக்கு உனக்கு
எனக்கு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லா ரொம்ப பிடிக்கு
ஓ பன்னிர் டிஷ்லா செய்வியா பன்னிர் டிஷ்லா வீட்லயா செய்வ
ஈஸி தா மசாலா பேலன்ஸ் கொஞ்ச சரியா இருந்தா ஓட்டல் டேஸ்ட் மாரி வரு இல்லனா வீட்ல செய்ற மாரி ஆய்டு
ஆமாமா நா பன்னீர் பஸ் அ பன்னீர் பட்டர் மசாலா ஒருவாட்டி ட்ரை பண்ணே கொஞ்ச ஸ்வீட்டாய்சி ஏன்னே தெரில
சில பேர் அப்டிதா க்ரீம் அதிகமா போடுவாங்க அதனால கூட டே டே ஸ்வீட் ஆய்ருக்கலா போல
அப்டி தா நெனைக்கிறே உனக்கு ஸ்பைசி ஃபுட் புடிக்குமா
மீடியமா ஸ்பைசி ரொம்ப ஸ்பைசிலா சாப்ட முடியாதுல அதனால ஸ்பைசி அவ்ளோ சேத்துக் மாட்ட நா எதுலியுமே
எனக் கூட ரொம்பலா காரோ புடிக்காது லைட்டா இருந்தா கூட எனக் ஒரு மாதிரியா இருக்கு நாக்குலா வந்து ஒர் வெடிப்பா இருந்த மாரி க இருந்தாலு ரொம்பலா நா எடுத்துக் மாட்ட மீடிமாதா நா எடுத்துப்பே
ஓ நீ பிரியாணிலா செய்வியா
ஆமா சில தடவ செய்வே நல்லா வரு சில தடவ சொதப்பலா வரு வெஜ் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி இதுலா பண்வே இந்த நான்வெஜ் பாத்தீனா கொஞ்சோ சொதப்பிட அது என்ன ரீசன்னே தெரில
சிக்கன் பிரியாணிலா பண்ணிர்க்கியா
பண்ணிருக்க பண்ணிருக்க வீட்ல சில தடவதா ஹெல்ப்போட தா பண்ணுவே ஆனா ஃபுல்லலா நானே தனியாலா செய்ய மாட்டே
பிரியாணி செய்ணுனா சில வி விஷ்யொலா ரொம்ப முக்கியோ அந்த விசில் கணக்லா இருக்குல்ல அதெலா வெக்கணு தண்ணி கரெக்டா ஊத்தணு இதெல்லா இருக்கு வேற
ஆமா ஓவர் குக் ஆய்ருச்சுனு வச்சுக்கேயே மசாலா பேலன்ஸ்லா வந்து கரெக்டாவே இரு கரட்டா இர்ந்தாத பண்ண முடியு இல்லனா வந்து சொதப்ல ஆய்டு போல அதா ரொம்ப முக்யோ இந்த மாசாலா பேலன்ஸ்லா
ஆமா ஆமா நா ஒர் முற பிரியாணி பண்ணே ஆனா ரைஸ் கொஞ்ச சாஃப்ட்டாய்டுச்சி இல்லனா கரெக்டா வந்துர்க்கு
அது ஸ்டார்டிங்ல அப்படிதா இருக்கு கொஞ்ச கொஞ்சமாதா நம்ம இம்ரூவ் பண்ணூ பொறுமையாத ஒவ்வொரு வாட்டியு சொதப்பு ஒரு வாட்டி நெக்ஸ்ட் டைம் கரெக்டா வரு ஒரு வாட்டி ஒவ்வொன்னு வரு அது அப்படிதா இருக்கு சமையல்னாலே அப்டிதா
யூடியூப் ரெசிப்ல்லா ஃபாலோ பண்ணுவியா
ஆ டெய்லி பாப்பே ஆல்மோஸ்ட் ஏதாவ்து பாப்பே சில சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பாப்பே
சார்ட் வீடியோஸ் பாத்தா ரொம்ப ஈஸியா இருக்கு அது வேணா ட்ரை பண்ணிப்பாரு செய்யும்போது கூட கஷ்டமா தெ கஷ்டமா தெரியு ஆனா நீ ஷாட் வீடியோஸ்ல்லா பாத்தனால ஈஸியா பன்லா
ஓகே ஓகே ஆனா வீடியோல வந்து அஞ்சு நிம்ஷோதா காட்டுவாங்க நம்ம செய்யும்போது பத்தா ஒரு அவரு ஆவு ஒரு அவர மாதிரி ஆகு இல்ல
ஆமா ஆமா அதுதா உண்ம
ஆ நீ கிச்சன்லல்லா குக் பண்ணும்போது பாட்லா கேப்பியா என்ன
ஆமா மியூசிக் இல்லாம்னா போர் அடிக்குல்ல அது எப்டி கேக்காம செய்யமுடியு
ஐயோ நானு அதேதா என்ன மாதிரிதா இருக்க நா வந்து ஓல்ட் சாங்ஸ்ல்லா கேப்பே
ம் நா சில நேரல்லா போன்ல பேசிகிட்டே குக் பண்ணுவ அது இன்னும் கொஞ்சோ இன்ட்ரஸ்ட்ட இருக்குல்ல அதுனால
அது எப்டி ரொம்ப கவனமா செய்ணுல்ல ஸ்டவ் கிட்ட அடு ஃபோன் வக்கிறது ரொம்ப ஆபத் த்து அது இல்லாம நீ தீய விட்டுருவ அத அந்த மாதிரிலா கூட கேர்ஃபுல்லா இருக்கணு தப்புல்ல
ஆமா ஆமா அது ஆல்ரெடி நடந்திருக்கு ஒரு முற தோச கூட அப்டியே கறிகிடிச்சு
அய்யய்யோ எனக்கு டீ ஒரு வாட்டி அப்படித்தா பொங்கி ஊத்தி பாத்ரமே பொயிருச்சு அந்த பாத்திரத்த நால் நாளா தேச்சு கழுவுர கழுவுர கழுவே முடில ரொம்ப கஷ்டோ
டீ போட்றதுல்லா ஈஸிதா நெனைப்பாங்க ஆனா அது சரியான டேஸ்ட் வரணுனா ஸ்கில் வேணுல்ல நல்ல ஸ்கில் ஸ்கில்ஸ் இருந்தா தா பண்ண முடியு
ஆமா ஸ்ட்ராங்கா இருந்தாலு நல்லா ருக்காது லைட்டா இருந்தாலு நல்லாருக்காது ஃபஸ்ட்டு கொஞ்ச கொஞ்சம்ம எ எதுவுமே சமையல் பாத்தின்னா கொஞ்சம் கொஞ்சம்தா ப்ராக்டிஸ் பண்ண முடியு ஃபஸ்ட்டு நல்லாருக்கு அதுக்கப்றோ நல்லாருக்காது பழக பழக ச சமையல்லா கரெக்ட்டா வந்ரு
ம் உனக்கு காபில்லா புடிக்குமா இல்ல டீ புடிக்குமா
காலைல காஃபி ஈவினிங் வந்து டீ தா உனக்கு
ஏ எனக்கு அதேதா ஆனா ஸ்பெல இந்த மழ டைம்ல வந்து டீல்லா செமையா இருக்கும்ல
ஐயோ ஆமா ஆமா கூட பஜ்ஜி இருந்தா இன்னு நல்லா இருக்குல்ல நா வீட்லயேதா செஞ்சு சாப்பிடனு மழ டைம்லல்லா வீட்லதா பஜ்ஜி ஸ்நாக்ஸ்லா செஞ்சு சாப்டுவோ
ஆமாமா எங்க ஹஸ்பண்ட் வெளியே வாங்கிட்டு வருவாரு ஆனா எனக் புடிக்கவே புடிக்காது நா வீட்ல வந்து இந்த வெங்காய பஜ்ஜி எனக் கதெல்லா ரொம்ப புடிக்கு நானு வீட்லயேதா ட்ரை பண்ணுவே
ஆமா சில சமயோ போண்டா சாண்விச் நூடுல்ஸ் பாஸ்தா இதெல்லா கூட நா நானு செஞ்சிருக்கே
பாஸ்தா செய்ய தெரிமா
பாஸ்தா செய்வேனே ஏ உனக் தெரியாதா
அதுக்கு நிறைய சீஸ் போடுவாங்கல்ல அதனா நா ட்ரை பண்ணதுல அவ்ளவு
ஆமா ஆமா சீஸ் போட்டாதா நல்லா டேஸ்ட்டியாவே இருக்கு இல்லனா அது நல்லா இருக்காது
ஹெல்தி ஃபுட் எல்லா பாலோ பண்ணா நல்லா ட்ரை பண்ணுவியா
ஆமா கண்டிப்பா நா ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் அதனால ஹெல்தியாதா இது பண்ணுவ பசங்கல்லாக் கூட வெள்ளெல்லா ரொம்பல்லா வாங்க மாட்டே எல்லாமே வீட்லயே தா பீஸா பாஸ்தாவா இருந்த கூட எதுவா இருந்தாலு ஜெங் ஃபுட்டாவே இருந்தா கூட வீட்டிலதா ட்ரை பண்ணுவே
ஆமா ஆமா பீஸா ஸ்மெல்லா வந்தா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்னாலிலே நானு அத ட்ரை பண்ணி பாக்கனு
ட்ரை பண்ணிப் பாரு ஆமா உண்மதா நீனா வேன்னா சொல்லு ரெஸ்பி நா சொல்லித்தரே
உங் அம்மாலா நல்லா குக் பண்ணுவாங்களா
ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்ககிட்டதா நானே எல்லாமே கத்துக்கிட்டேனா பாத்துக்கயே அவங் கிட்ட கேட்டு கேட்டுதா போன்லேயே பண்ணுவ நிறையவாட்டி கல்யாண ஆன புதுசுலல்லா போன்ல அவங்க கிட்டதா கேட்டு கேட்டு பண்ணுவே எ மாமியார் திட்டுவாங்க எல்லாத்துக்கு போன் பண்ணி கே க்றியே உனக் சமைக்க தெரியாதா அப்டின் கேப்பாங்க
எல்லா மாமியாரு ஒரே மாதிரிதா ஆனா அம்மா கை சுவ மாரி யார் நாலயு வராது தெரியுமா பண்ணவு முடிவே முடியாது
ஆமா ஆமா சரியா சொன்னே சிம்பிள் புட் கூட பாத்தீன்னா ரொம்ப டேஸ்ட இருக்கு அவுங்க ஆனா நம்ப சிம் டேஸ்டான ஃபுட்டு பெரிய செஞ்சா கூடா நல்லா பாத்து பாத்து செஞ்ச கூட அது நல்லா சொதப்பல்லா டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு அவங்க சிம்பிளா செய்வாங்க ஆன்னா நல்லா டேஸ்டா இருக்கு
ம் வீட்ல சண்டேனா என்ன என்ன ஸ்பெஷல் செய்வீங்க நீங்களா
ம் மோஸ்லி பிரியாணி இல்னா சிக்கன் கறி நான்வெஜ் சண்டேஸ் மட்டுதா நாங் நான்வெஜ்ஜே வாங்குவோ வீக் டேஸ்லா பசங்க ஸ் கூல் போறாங்கல அதனல்லலா ரொம்ப வாங்க மாட்டே
ம் நாங்க ஃபிஷ் ஃப்ரைல்லா நல்லா இருந்தா செம்ம டேஸ்ட்டா இருக்குல்ல அதனால அந்த மாரி வேணா ட்ரை பண்ணி பாப் போ சண்டே டைம்ல
ஆமா என்னக் ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரைலா புடிக்காது செய்யவு வராது ஆனா என்ன பண்ணு பசங்களுக்காக செய்வே அது ஹாட் ரைஸ் கூட நல்லா செம்மையாக இருக்குல்ல
ஆமா ஆமா உனக் குக்கிங் காம்படிஷன் மாதிரில்லா ஷோஸ் எல்லா பாக்க புடிக்குமா
ஆ பாப்ப பாப்பே அந்த செஃப் ஸ்பீடா பண்ணுவாங்கல்ல அது பார்த்து ரொம்ப ஆ ச்சிரியமா இருக்கு அந்த மார்லா பாப்பே
டர் பிரசன்டேஷன் கூட ரொம்ப அழகா பண்ணுவாங்க எனக் அது ரொம்ப பாக்கற்துக்கு ரொம்ப புடிக்கு த்துட்டே இருக்கலா அந்த குக்குவித் கோமாளி ஷோ கூட இருக்கே அந்த மாரி ஷோ சொல்றே
ஆ ஆமா ஆமா நாம வீட்ல சாப்புறோல்ல அது கூட வந்து அழகா ஹாட் மாதிற்ல்லா பண்ணுவாங்க நம்ம ஜஸ்ட் சாம்பறதுக்கு மட்டு தா பண்ணுவோ அவுங்கலா பாத்னா ஹாட் மாதிறில்லா பண்ணுவாங்க
ஆமாமா கரெக்ட்டு தா ஆன்னா நெறைய ஷோஸ் இருக்கு அதெல்லா பாத்து ட்ரை பண்ணலான் இருக்க நா
ஆஹ் ட்ரை பண்ணு நீ ஃப்யூச்சர்ல ஏதாவது பேக் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கியா என்ன
சில நேரோ அப்டி தோணு குக்கிங்ல ஒரு நல்ல டேலண்ட் தானே ஆனால ட்ரை பண்றதுல தப்பில்லையே
கண்டிப்பா நல்லா குக் பண்ண தெரிஞ்சா எங்கே போனாலு யூஸ் ஃபுல்லா இருக்கு ஏன்னா அதுதா லேடிஸ்க்கு ஃபஸ்ட் குக்கிங் தா போனா சமைக்க தெரியுமான்ட்டு நம்மள எங்கயா எடுத்துன்னு போய் சமையல் கட்டுல விட்டுருவாங்க
உம் ஆமா ஆமா த தனியா இருந்தாலு டென்ஷனாயிருக்காதுல்ல
ஆமா ஆமா சரி நெக்ஸ்ட் ரெசிபி என்னா ட்ரை பண்ணலான்னு இருக்க
நா பன்னீர் டிக்கா ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறே
ஓகே நல்லா வந்துச்சுனா சொல்லு எனக்கு ரெசிபி அப்டியே அனுப்றியா
கண்டிப்பா நீயு ஏதாவது நியூ நியூ டிஷ் ட்ரை பண்றியா
கண்டிப்பா ட்ரை பண்றே கண்டிப்பா அதுவு உனக்கு நா செய்றே நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரைட் சிக்கன் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக் கே யூடியூப் பாத்து தா செய்ய போறே
கிரிப்சியா வந்தா ரொம்ப நல்லா இருக்குல்ல
அதா பாக்குறே எப்டி சொதப்பாம இருந்தா சரி டவுட்னா நாலஞ்சு யூடியூப பாத்துதா செய்யணு கரெக்டா வந்துரணு இல்லன்னு வச்சுக்கோயே எங்க வீட்டுல எல்லா திட்டுவாங்க
சேரி சேரி பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுல இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் பேசுனது
ஆமா குக்கிங் பத்தி பேச ஆரம்பிச்சன்னு வச்சுக்கயே நேரோ போறதே தெரியாது
ஆமா நம்ப இன்ட்ரெஸ்ட்டான டாப்லா டாபிக்லா பேசுனோல அதனால பேசின டைமே போறதே தெர்ல
ஆமா ஆமா ஆமா சரி நா இப்போ கொஞ்சோ வேல பாக்குறே நீ என்ன பண்ண போற
எனக்கு கொஞ்சோ சமையல் வேலதா இருக்கு அது போய் பாகக்கலான்னு இருக்கே அப்புறோ வேலல்லா இருக்குது அதெல்லா கொஞ்சோ செய்ணு நிறைய வேல இருக்கு
நானு புக்குல்லா அட்டை போடணு பசங்களுக்கு வீடு கிளீன் பண்ணனு இந்த கார்டன் வச்சிரு னா அதெல்லாமு கொஞ்சோ பன்ன கிளீன் பண்ணிட்டு வரனுனு நினைக்கிறே மழ வர மாதிரி வேற இருக்கு இங்க அங்க எப்டி இருக்
ஆஹ் இங்க இப்பதா வெயில் அடிக்குது திடீர்னு மழ பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது சரிப்போய் நா சமையல் செய்யிட்டா
சரி சரி சரி மழ வர்ர மாரி இருக்கு நானு மேலலா துணி காய வச்சிருக்கே போய் பாத்துட்டு வரே நா திரும்பவு நாளைக்கு கால் பண்ணுறே ஓகேவா பாய்
ம் சேரி சேரி பாய் பாய்